எப்டி இருக்கேமா
நல்லா இருக்கேகா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேம்மா பேசி ரொம்ப நாள்லச்சு
ஆமா ஆமாக்கா கால்ல ஃபோன் பண்ணிங் எடுக்கல
ஆமா ஆமா நானும் தா கூப்ட்ட சரி நீ பிஸியா இருக்க நெனைச்சு விட்டுட்ட ம் அப்ற அ அப்ற அ ஸ்டேட்டஸ்ல ஃபோட்டோ பாத்த உன்னோட ஃபோட்டோ ஸ்டேட்டஸ்ல போட்ருந்தியே நல்லா இருந்துச்சு
ஆ நல்லா இருக்கா வெ
அ நல்லாருக்கு ஓகே ஓகே ம் ஏ இந்த ஃபுட்டு ஆ ஃபேஸ்க்கு ஃபேஸ் பாக் எதாவது யூஸ் பண்றியா
இல்ல இல்ல அப்டிலா எதுமே ஏன் நீங்க எனா யூஸ் பண்றீங்களா என்ன யூஸ் பண்ணா சொல்லுங்க
ஆ இல்ல இல்ல இப்ப இப்பத்திக்கு என்னன்னா வ வீட்லயே எதாவது ஹோம் ரெமடி ட்ரை பண்ணலானு நினைச்சிட்டு இருக்கே அத
ஆமாக்கா அப்டி கூட பண்ணலாம்தா இப்ப கூட சோப்பு அந்த மாரிலா ஹெர்பல்ல பண்றாங்கள
ஆமா ஆமா அது வாங்கி யூஸ் பண்ணிக்லா இப்ப கடையில நம்ம யூஸ் பண்றதா இருந்தா அதுக்கு ரொம்ப கெமிக்கல் ஜாஸ்தியா இருக்கு அந்த ப்ராடக்ட்ஸ்ல அதனாலதா வந்து
ஆமா நம்ம வீட்லயே நம்ம தயார்ச்சி நம்ம பண்லாதா எங்கக்கா அதுக்குல்லா டைம் இருக்கு ஃபர்ஸ்ட்
ஆமா டைமே இருக்குறது இல்ல எதுக்குமே
ஆ ஆ வீட்டு சமையல்லு வீட்டு வேலை பாக்கறதுக்குதா கரெக்டா இருக்கு
கரெட்டா இருக்கு ஆமா வேல அப்புறமா எல்லாக்கு அதுவே சரியா போது
ஆமா ஆமா ஆமா என்னா பசங்கள்லா எப்டி இருக்காங்க
ஆ பசங்களா நல்லாருக்காங்க அங்க வீட்ல எல்லா நல்லாருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க
ம் ம் நாங்க ஊட்டில ஒரு பிளேஸுக் போனோ நேத்து அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இப்ப சில் கிளைமேட்க்கு அந்த அந்த பிளேஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஊட்டில
பாத்தீங்களா சமத் மழ ஆ அந்த மண்சரிவு ஆ ரம்பட் டிராஃபிக்கா இருக்கு நாங்க வேற அங்கதா போலான்னு வேற இருக்கோ
ட்டோ அங்க ஏதோ ஹிட்டன் ஃபால்ஸ் இருக்காமே அந்த இட ரொம்ப சூப்பரா இருக்குமாமே
ஆமா ஆமா சூப்
ஆனா அதுக்கு அதுக்கு போடல ம் அதுக்கு போற வழி வந்து நமக்கு போம் போது போயிரலாமாமா திருப்பி வரும் போது க கரெக்டா ஆனா வழி இல்லையாமா மா அந்த
ஆமா மா அதுக்கு அதே வழி தானா ஆனா நா போனதில்லக்கா
ஓ
ஃபால்ஸு அந்த மாதிரிதா போலானு இருக்கோ பாக்கலா ஃபர்ஸ்ட்டு உடுறாங்களா என்னா தெரில மழையா இருந்துச்சு
மழை ம் ஆமா இப்போ அதிகமான மழையா இருக்குல்ல கேரளா சைட்லா பாத்தியா எப்படி ஒரு நில நடுக்க நிலச்சரிவுலா நெறைய வந்துருக்கு ஆ இங்கயு மழ தூறிட்டு இருக்கு காத்து அதிகமா இருக்கு கரண்ட் அது அப்பப்ப இருக்கிறது
அ ஸ்கூலுக்லா லீவ்
அந்த மாரி ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஒரு டிஸ் மூணு டிஸ்ட்ரிக்ல ஒரு டிஸ்ட்ரிக் வந்து ஸ்கூல் லீவ் நாங்க இந்த இன்னிக்கி
ஓ ம் அப்படியா
ஆமா ஆமா எங்களுக்கு லீவ் விடல ஏன்னா கொஞ்சோ மழ வந்து கம்மியா இருக்கனால எங்களுக்கு லீவ் விடல அவங்க அந்த இடத்து க்கு மட்டும் லீவ் விட்டாங்க ரொம்ப மழ ஜாஸ்தியாமா அது வந்து கேரளா பார்டரா இருக்கனால அங்க வந்து ரொம்ப மழையா அதிகமா இருக்குன்னு சொல்லி அங்க லீவு விட்டாங்க இப்போ
ஆமா அந்த சைடு எல்லாமே இப்ப ஷெம மழ தா
அதா ரொம்ப மழ ஜாஸ்தியா இருக்கனால ஆ இந்த டைம் எல்லா ப்ளான் பண்ண கூடாது இப்பெல்லா ப்ளான் பண்ண கூடாது நம்ம வந்து வெயிலா இருக்குற டைம்ல தா போகணு ஆமா இல்லன்னா ரெண்டாவது சீசன் ஆரம்பிக்கு அந்த டைம்ல வந்தா கூட பிரச்சன இருக்காது இந்த டைம் இப்ப வந்தது கொஞ்சோ கஷ்டம் ஏன்னா மழ அதிகமா இருந்தனால நமக்கு ரூம் கிடைக்குமா யா வெளியில சுத் சுத்தி பாக்க முடியாது அந்த மாரி
ம் ஆமா ஒரு என்ஜாய்மெண்டே இருக்காது இந்த மாரி அவு அவசர அவசரமா ஆ குள் குளிக்க முடியாது அவனுங்க வுட மாட் டானுங்க
மண் சரிவலா இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்
ரொம்ப கஷ்டோ ம் ம் எப்டிக்கா அங்க ஷொட்ருல்லா ரேட்டு கம்மியா இருக்குமா அதிகமா இருக்குமா
கம்மியாத இருக்கு இங்க வந்து கையிலேயே வந்து ஸ்வெட்டர்ல்லா இருக்கு கையிலே போடுவாங்க அது இன்னு ஒரு வெல அதிகமாருக்கு
லே கையிலே நெய்யிறாங்க லா அப்பன்னா ரேட்டு கம்மியா தானே இருக்கு அது ஆ பின்னுவாங்க ஆ ஆ ஆ
பின்னுவாங்க அது ரொம்ப நல்லாருக்கு அது வாங்கது ஆனா வெல அதிகமாருக்கு இப்ப நம்ம ய ஆ இப்ப வந் இது மிஷின்ல போடுவாங்க அது வாங்னா வெல கொஞ்சோ கம்மியா நமக்கு இருக்கு
ஆ
அது ரெண்டுமே ஆனா அழகா தா இருக்கு கையில பண்றது வெல அதிகமா இருக்கு வீட்லயே பண்ணுவாங்க ஸ்கார்ஃபு ஸ்வொட்டரு சாக்ஸ்சு கொழந்தைங்க பொறந்த கொழந்தைங்களு
ஆமா மா மா எல்லாமே பண்ணுவாங்க அது எப் டி அது ஃபாக்டரி மேரியா இல்ல வந்து வீட்லேவா
வீட்லயே இப்போ நம்ம வந்து அதுக்கு தனியா கிளாஸ் இருக்கு அப்டி இல்லனா நம்ப அம்மா தாத்தா பாட்டிங்கல்லா அது கத்து வச்சுருந்திருப்பாங்க கையில பின்றது கத்து வச்சுருப்பாங்க அந்த காலத்துல இருக்கவங்க அவங்கள்ட்ட கத் அ அவுங் ங்கள்ட கத்துக்றவங்கள்ட நம்ம போய் க்ளாஸ் கத்துக்கலா வெளியிலயு நெறைய க்ளாஸ் எல்லா எடுக்றாங்க அதையு நம்ம போய் படிச்சோன்னா நம்ம அத கத் கத்துக்கலா டோர் மேட்டு் ம் கத்துக்லா கத்துக்லா உ இருக் மேட்டு பா பின்னலா அதுல வந்து டைனிங் டேபிள் மேல விரிக்கலா அது பண்ணலா இல்ல இல்ல அது நி டிங் மிஷின் அது வேற அது வேற அது இப்போ நம்ம நம்ம அத் மிஷினு பழகு கத்துக்கணு நம்ம அது நமக்கு தெரியாது அது வந்து கத்துக்கிட்டா தெரியு
ஆ ஆ ஆ
ம் அந்த மாரி இருக்கு
ப்டி உங்களுக்கு ப்ளவுஸ்லா ஸ்டிச் பண்ண தெரியுமா
ஆ எனக்கு கொஞ்சோ கொஞ்சோ தெரியு உனக்கு தெரியுமா
ஆ எனக்கு ஒரு அளவுக்கு தாங்க தெரியு ஆனா வந்து எப்டி சொ சொல்றது அந்த இன்ஸ்டேப்ல அளந்துலா என்னால்லா பண்ண முடியல அது எனக்கு தெர்ல ஒரு ப்ளௌஸ் குடுத்து இதுதா அளவு அப்டின்னா தைப்ப
அதா அதா
ஆ ஆ ஆ அது கொஞ்சோ கத்துக்கணுந்தாங்கா அது ஆ இப்ப அது நம்பளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக் கும்ல கத்துக்குனா
ஆமா
ஆரின்னு அப்டிதா ஒக்காந்தே எங்க
ம் ஆமா ஆரி கத்து
ஆ ஹ்ம் என்ன
நல்லத்தான கை தொழில்ல கத்துக்டா நமக் தான நல்லது நம்ம பின்னா டி வெளீல காஸ் குடுக்ணுன்னு அவசியமே கெடயாது நம்ளே நம்ளோடதெல்லா தச்சிக்லா
க்கு நறையா அவாடு அந்த மர்லா குடுக்குறாங்க நறைய டெவலப் பண்ணவங்கலாமேருக்குறாங்கக்கா நாங்க அந்த ப்ரோகராம் அட்டன் பண்ணோ பரவால்ல அங் ங்க அங்க எல்லா எடத்துலிமே ஈரோடு சேலம்மு இத்தனியு எல்லா எத்லிமே அவ்ங்க ப்ரொவைட் பண்ணி ஃபங்ஷன் மெரி எத்து நத்துறாங்க
ம் ஆம்மாமா நம்ளு அதுலல்லா கலந்துக்குலா அது ஒண்ணு தப்பு கெடியாது கலந்து கிலா இருந்தாலு நல்லா கத்துக்குட்டு திருப்பியு அது வந்து
ஆ அது உள்ளருக்கணு நம்ப அப்டே உட்டனா அது அவ்ளோதா மறந்துரோ அ ஆ நா அப்டிதாக்கா உட்ட நானு ம் ம் சேரி உடுங்க அப்றோ பசங்கண்ண வீட்ல சமைலா நா எங்க சமை க்கிற சுஜ்ஜாதா அக்கா தா சமைக்கோ
ஆ ஆ
ப்ப தா அவ்ங்கதா கல்யாணமாச்சே
அதா அதா அதா கல்யாண்த்துக் பர்சஸ்ஸிங்லா முடி
ஆ இல்லல்ல இனிமேதா போணோ நறைய ஜிவெல்ஸ்ல்லா போய் வாங்கினு வர்ல போலா நெக்ஸ்ட்டு மந்த்து தான இது என் கெஜ்மண்ட்டு அதனால இந்த மந்த்து பொய்ட்டு எல்லா வாங்கிட்டு வர்லா அப்டின் சொல்ட்டு ஒரு ப்ளானோடர்க்கோ சாரி வந் து அந்த நெய்யராங்க பத்தீங்ளா
ஆமா ஆமா
ஆ அங்யே பொய்ட்டு சாரி வாங்கற மேரி ஒரு ப்ளான் இர்க்கு இப்பதா ட்ரெண்டிங்கா இந்த கல்யாண்த்துக் வந்து லெ லெகங்கா சாரின் இருக்குல்ல
ஆமா என்னதா அது எடுத்தாலு லெஹங்கா எடுத்தாலு
வராது ஆ அதுதா வேணான்னாங்க அப்பா வந்து இன்னா சொன்னாங்க அது வாங்கணு அது இருந்தா தா கொஞ்சோ நல்லாருக்கோ அப்டின்னு அப்பா சொல்றாரு
செரி செரி இந்த ட்ரே இந் இந்த மாரி காலத்துக்கேத்த மாரி அப் பா அம்மாங்களு மாறிட்டாங்க நம்ளு அதுக்கேத்த மாரி மாறிக்கணு ம்
அவ்ங்க மாறிட்டாங்க நம்ப எதுக்குடா அது வேற எங்னா ஃபங்கஷன் போனா நம்ம யூஸ் பண்ணிக்கிற மேரி இருக்கு அப்டின் சொல்லு நம்ம நெனைக்கிறோ அது வேஸ் தான ரெண்டல் வாங்கி இந்தமே வாடக வாங்கி நம்ம போட்டுக்லா அந்த டைம்க்கு ஃபோட்டோஷூட்லா பண்ணிக்லான்னு ஆனா அவ்ங்க வந்து வேணா அந்த அதுஷ்டோ வந்து அவ்ங்களுக் பொய்டு
ஓ
அப்டின் சொல்றாங்க அதனால அது வேண்டா நம்புளுக்கு வாங்கது நம்ப யூஸ்
நம்புளே வெச்சிக்லா ம் ம் கரெக்டு தா அவ்ங்க என்ன சொல்றாங்கோ அந்த மரி கேட்டு க்க வேண்டிதா இல்லையா ம்
ஆமா ஆமா ஆனா அதுவு கரெக்டு தா தோணுச்சிக்கா அதனால நாங்க வந்து லெகங்காக் பொய்ட்டோ
ஓ செரி செரி ரெண்டுமேவா பொடவயு லெஹங்கா ரெண்டுமேவா
ஆமா ஆமா ரெண்டுமே ரெண்டுமே அதனால பட்டு சில்க்குல வந்து அந்த க அந்த சைட் காஞ்சிபுரொ சைட்ல பொய்ட்டு அங்க அதுதான ஃபேமசு அனால அங்க பொய் ட்டு ஃபிப்டி தௌசண்ட் சேரியா இந்தாலு டுவெண்ட்டி தௌசண்ட் கம்மி பண்ணி தருவாங்க
ஓ கது சரி சரி சரி ம் ம் அ ஓ நெய்றாங்க செரி செரி பட்டுல நெய்றாங்களா இல்ல எதுல ம் பட்டு நூல்ல நெய்றாங்ளா தங்க ஜரிகை நெய்வாங்க வெள்ளி ஜரிகைல நெய்
ஆ ஆமாங்க்கா அப்டிலா இருக்குதா ஆமா நம்ம செலக்ட் பண்றது துலதா இருக்கு
ஆமா ஆமா நமக்கு எது த கரெக்டா இருக்குமோ அந்த மாரி வ எடுத்துக்கலா இல்லையா தங்க வெள்ளி ஜருகைல்லா இப்பல்லா வெல அதிகமாயிருச்சு இப்ப வாங்க முடியுமா இல்ல அவங்க நெய்றாங்களான்னு நமக்கு தெரியாது
மாமாமாமா இப்ப இது அது பேர் என்னது கோல்டு இருக்குல்ல பத்து பவுன்ல பாத்தோக்கா செட்டா பாத்தோ மேலயு கீழயு இப்ப நம்ம எனா ஒரு ஃபங்க்ஷன் போனா அப்டி இப்டி இந்த க இதுல ஆடு்ல்லா வருல
ஆமாமா
ஆ அந்த மாரி அழகாருக்கு பத்து பவுன்தா ஆனா சூப்பரா ருக்கு இல்ல வாங்கணு இனிமேதா வாங்
செரி சரி சரி ம் விக்கிற வெலவாசி க்கு இப்பதா கம்மியா இருக்கு கொஞ்சோ ம் கொஞ்சொ கம்மியா இருக்குல்ல அதனால ஆ இப்ப வாங்கிக்கலா ம்
க்கு ஆறு லட்சத்தி நுப்பதாயிரோ குடுத்துட்டு வந்தோ
ஆமா வெல அதிகமா இருக்குல்ல அதனால நம்ம வந்து குடுத்துதா ஆகனு ம்
ம் ம் ம் ஆமாமம்மா அ அ அ பாப்புலேஷன் அதிகமாயிடுவ இதுவு அதிகமாய்டுச்சு
அதுதா அதா எல்லாமே அதிகமாயிடுச்சு எல்லாத்தோட வெலையு அதிகந்தா ஆ
ம்